வணக்கம்
வணக்கம் தோழா சொல்லுங்க
ஆ இன்னைக்கு நம்ம தொழில்நுட்பத்த பத்தி பேச நா விரும்புற நீங்க தொழில்நுட்போ ஒங்களுக்கு இந்த விதத்துல வந்து உதவி அளிக்குதுன்னு பத்தி கொஞ்சோ சொல்ல முடியுமா ஏனா பழைய காலத்துக்கு இப்ப உள்ள காலகட்டக்கு பாத்தீங்கனாக்கா நறைய அ பலன்கள் நா பாக்க பார்க்குறே இந்த தொழில்நுட்போ வளர்ந்ததால சோ நீங்க நாள்தோறும் பயன்படுத்த கூடிய அந்த தொழில்நுட்பத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க அதோட பலன என்னன் கொஞ்சோ சொல்றீங்ளா
மொதல்ல நீங்க சொல்றீங்ளா நீங்க சொல்றது எப்டின் நான் கேட்டுட்டு நான் அந்த மாதிரி நா சொல்லட்டுமா
உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கனா பழைய கால்த்துலலா ஒரு சின்ன ஒரு உதார்ணோ பாத்தீங்கனா க்கா நம்ம அ ஒரு நபர் வந்து பேசணு நா அவோக்குல அவங்கள வந்து தொடர்பு கொள்ளணுனாக்கா ஆ ஒரு கடிதாசி எழுதி அனுப்புவோ தூதர் கிட்டியோ இல்லனாக்கா அந்த பழைய கால்த்த இன்னு ராஜா காலத்துல பாத்தீங்கனா புறால வந்து தூது அனுப்பு வாங்க அதுக்கப்புறோ சில காலங்கள் கழுச்சு பாத்தீங்கனாக்கா அ மனிதர்கள் கிட்ட வந்து கடிதம் எழுதி அனுப்புவாங்க அவுங்க போய் இந்த குதிரையில இல்லனா கழ்தையில போய் கொண் குடுப்பாங்க சோ இந்த வலிமை பாத்துனாக்கா ஒரு சின்ன ஒரு ஒரு அ ஒரு பேசுறதாக இருக்கட்டும் ஒரு செய்தி அனுப்புறதாகட்டும் அதுக்கு வந்து பல மாதங்கள் பல வருஷங்கள் கூட ஆகலாம் ஆனா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட எல்லார் கட்டியூ தொலைபேசி இருக்கு இந்த வலைதளம் மூலமா நம்ம வந்து து அவங்களோட் நம்பரோ இல்லன்னாக்கா அவங்களோட வீடியோ போட்டு உடனே ஒரு ஸ்கேன்ல இருந்து அவ உலக எந்த மூலையில இருந்தாலும் நம்ம அவங்கள வந்து தொடர்பு கொள்ள முடியும் உடனே உடனே அவங்களோட அவங்கள நம்ம பார்த்துக்க கொள்ள முடியும் பேசிக்க கொள்ள முடியூ சோ இது ஒரு சின்ன ஒரு நம்ம நா சொல்றே இது நம்ம நால் தோறோ பயன்படுத்துறதுன்னா அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங் நாள்தோறே பயன்படுத்தக்க கூடிய ஏதாச்சும் ஒரு உதாரணம் இருக்கா பழைய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும உங்கள எதாவுத் சம்மந்தம் அதாவது ரவுடி
நம்ம இந்த காலத்துல வந்து நம்ம ஒரு இன்ஃபம் ஒரு ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்லணோ அப்டின்னா நம்ம நினைச்ச உடனே நம்ம சொல்லிடலா அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் நம்ம எடத்துக்கு வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒண்ணு சொல்லணோ அப்படின்னு அவங்களுக்கு நினைச்சோம்ன்னா தொலைபேசி மூலியமாவோ இல்லைன்னா இ மேய்ல் அந்த வலைத்தளம் மூலமாகவோ சட் டுன் நம்ம சொல்லிட்லா முன்னோர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான வசதியோ இல்ல அந் அந்த மாதிரியான இணையதளமும் அவங்களுக்கு அப்ப இல்லாதனால நமக்கு இப்ப இருக்கிறது கொஞ்சோ நமக்கு ம் எப்படி சொல்றது நமக்கு ஓகேவாதா இருக்கிற மாதிரி நமக்கு இப்ப இருக்கு அப்படின்னு சொல்
ம் கரெக் நீங்க இப்போ உங்க வீட்டுக் ல அ அ யூஸ் பண் ல அத அதோட ப்ர் பிரதிபலங்க பத்தி கொஞ்சே சொல்ல முடியுமா ஏன்னா எ எல்லா வீட்டுலயும் இப் இப்ப தொழில்நுட்ப வளந்ததால எல்லா வீட்டுலயூ டிவி அதுக்கப்புறோ ஏசி வாஷிங் மிஷின்னா சாதனங்கள் எல்லாமே இருக்கு சோ அதுக்குனால உங்களுக் அது பிடிச்சிருக்கு அதோட
ம் நம்ம இப்ப நம்ம வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல தொலைக்காட்சி இருக்கனால எங்கே என்ன விஷயே நடந்தாலும் இப்போ எங்க என்ன பிரச்சனையோ இல்ல சண்டை சச்சரவு கொலை கொள்ளை என்ன நடந்தாலுமே நமக் ஒரு செக் அந்த ஒரு நிமிடத்துல நமக்கு தெரிஞ்சிருது அந்த தொலைக்காட்சி மூலிமாக நமக்கு தொலைக்காட்சி இருக்கனால நமக்கு நறயா ஆ உதவியா இருக்குன்னும் நம்ம சொல்லலா இங்க எப்படி நடக்குது அங்க அப்படி நடக்குதுன்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது
ம்
இதே போல போன்லயுமே நமக்கு வந்துருது தொலைபேசியிலயுமே நமக்கு வந்துருது என்னன்ன எங்கங்க என்ன நடக்குது நாளைக்கு என்ன வரும்னே நாளைக்கு என்ன நெலவறன்றது முதல் கொண்டு நமக்கு எல்லாமே நம்ம ஃபோன்லயே நம்ம பாத்துடுறோம் ரொம்ப நமக்கு அது கொஞ்சம் முன்கூட்டியே தெரிய வேண்டிய ஒரு விஷயமா தான் நமக்கு இருக்கு
உம் கரெக்டா சொன்னீங்க இப்ப பழைய காலத்த பா த்திங்கன்னா இதெல்லாம் இல்லாம அவங்க எவ்ளோ கஷ்டப்பிருப்பாங்கங்க அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க நம்ம அதை நினைச்சிப் பாக்கவே நம்மளுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு ஆனாலும் அந்த மக்கள் வந்து ஆஹ் சொல்லுங்க
அவங்க வந்து ஒரு செய்தியா அவங்க வந்து உறவினருக்கோ இல்ல தெரிஞ்சவர்க் கோ சொல்லணும்னாலுமே அவங்களுக்கு மேக்சிமம் ஒரு முப்பது நாளோ இல்ல ஒரு மாதமோ கூட அவங்களுக்கு ஆயிருக்கும்
அஹ் கண்டிப்பா கண்டிப்பா சோ அந்த காலத்துல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பாங்க நம்ம இப்போ இந்த தொழில்நுட்ப க்க வளர்ந்து வந்ததால நம்மளோட காலங்கள் வந்து ரொம்பவே வந்து சுலபமாயிடுச் சி ஆனா அந்தந்த காலங்களுக்கு ஏத்த மாரி அந்தந்த குழப்பங்கள் அந்தந்த கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு இன்னுமே நம்ம கிட்ட இந்த தொழில்நுட்பம் இந்த டெக்னாலஜி அப்புறம் மற்ற அந்த அ ஏ ஐ லாம் இருந்தாலும் கூட இன்னும் மக் கள் வந்து அவங்களோட வாழ்க்கைல கஷ்டப்பட்டு தான் இருக் காங்க சில விஷயங்கள் வந்து ஆஹ் செய்ய முடியாம தான் இருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவ்ளோ தொழில்நுபம் வளர்ந்தும் அவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சும் இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்மளால வெற்றி பெற முடியலை அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
இப்போ இருக்கிற பசங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நமக்கு இந்த விஷயம் தெரியுது ஆனா நம்மளுடைய ப பெற்றோர்களே நம்ம எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாது இப்ப நம்ம ஃபோன்ல பாக்குற விஷயமே கூட நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம சொ சொல்லி்குடுத்தா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது இப்படி பா க்கணும் அப்படி பாக்கணும் நம்ம சொல்லி் கொடுக்கறதல தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க அப்ப அந்த காலத் துல அவங்க இருந்தப்போ அவங்க வெறும் தொலைக்காட்சியோ இல்லன்னா செய்தித்தாள்கள் இருக்கும் இல்லையா அது மூலியமாவோதான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இப்ப நம்ம ஒரு ஒரு ஃபோ ஒரு தொலைபேசில இதுல போய் இப்படி பாத்தோம்னா நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்டின்னு நம்ம சொல்றது மூலியமா அவங்க கத்துக்கிட்டு அவங்க பாக்கனும்
ஆஹ் சமைய சொன்னீங்க இப்போ பாருங்க நம்ம ஆஹ் தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் மருத்துவ துறையில அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்வாரத்துறை ல எல்லா துறையிலே யும் தொழில்நுட்பம் வளந்துகிட்டேதான் இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வினோ தமான கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு அந்த கண்டுபிடிப்புகள் வந்து மக்களுக்கு அஹ் வாழ்க்கையை எளிதாக்கவும் அவங்களோட வேலைய வந்து நல்ல முறையில செய்யறதுக்கும் தான் இந்த தொழில்நுட்பம் லாம் வந்திருக்கு அதுல இப்போ சமீப காலமா வந்ததுதான் இந்த பாத்தீங்கன்னா இந்த ஏ ஐ ஆர்டிபிஷல் இன்டலிஜென்ஸ்ஸு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து உங்க வாழ்க்கையில அதை பயன்படுத்துறீங்களா அப்டி பயன்படுத்தீங்கனாக்கா அது உங்களுக்கு எந்த விதத்துல வந்து லாபத்தை கொடுக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
ஏ ஐ ஏ ஐ வரறதுக்கு முன்னாடி எப்டி இருந்ததுன்னா இப்போ ஒரு ஆ ஒரு பத்தாம் வகுப்பு படிச்ச ஒரு பெண்களுக்கோ இல்ல ஆண்களுக்குமே ஈஸியா வேல கெடைச்சிரும் ஆ எளிதாக வேல கெடைச்சுரும் இப்ப இந்த ஏ ஐ வந்தனால இவங்க இந்த ஸ்கில்ஸ் எல்லா பாத்து இதுதா நம்ம ஏ ஐ டெக்னாலஜிலயே அதுலயே இருக்குதே நம்ம எதுக்கு இவங்கள எடுத்துட்டு அப்டின்னும் யோசிக்கிறாங்க இந்த வேல செய்யறவங்கள எடத்துல இருந்து பாத்தோன்னா நம்ம அத விட எக்ஸ்போர்ட்டா நம்மளுக்கு என்ன ஒரு தெறம இருக்கோ அத நம்ம வெளிப்பட்டு அதுல நம்ம போய் செய்யறது தா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்
ம்
அப்டின்னு நம்ம பாக்குறதா இருக்கு
ஆ நீங்க வந்து இந்த ஏ ஐ தொழில்நுட்பம் வந்து மக்களுக்கு ஆ பலன அடையக்கூடிய விஷயமா பாக்குறீங்களா எல்லா மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு கேடான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா
அது வந்து மக்கள் ஒரு நல்ல ஒரு முறையில அத யூஸ் பண்ணி எடுத்துட்டு போனாங்க அப்டின்னா அது வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்குமே தவர நம்மளுடைய வேலைய அது எடுத்துக்கிற மாதிரி இருக்காது இப்ப இருக்கிற ஏ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நம் ம்மளுடைய வேலைய மொத்தமும் ஏ ஐ யே பாக்குறதுனால கொஞ்சோ நமக்கு வேல கெடைக்காம அது மாதிரி கொஞ்சோ நடக்குது இங்க
ஆ செரி செரி செரி கரெக்டா சொன்னீங்க இப் போ பல வெளிநாடுகள்லல்லா பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்ல எல்லா பாத்தீங்கன்னா ஆ காரு வந்து இதுவே தானாகவே ஒ
ம் ம்
ட்டிக்கொண்டு போது பல நறைய உணவகங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா எங்க பாத்தாலும் அந்த ஏ ஐ காக வந்துதா எல்லாமே அதுதா செய்யுது மக்கள் மனுஷனோட அந்த பாதி வேலைகள வந்து அது எடுத்துக்குதுன்னு ஒரு குச்சாட்டு வெக்கிறான் இத நீங்க இத இத இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க உங்க கருத்து என்ன
ஒரு சில நாட்ல வந்து இந்த ஏ ஐ ய வந்து மக்கள்க்கு செர்மப்படுக்குத் கூடாது அப்டின் யூஸ் பண்றாங்ளா இல்லன்னா மக்களுடைய வேலைய விட்டுட்டு அந்த வேலைக்கு இவுங்க நம்ம யூஸ் பண்ணிக்லா அப்டின் அவுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்ளா அப்டின்னு நமக்கு தெரில ஆனா இப்ப நம்ப நாட் ட்லன் பாத்தீங்கனா ஏ ஐ ங்ரது ஒரு இன்ஃபமேஷன் கேதர் ஆவூம் நமக்கு தெரியாதத தெரிஞ்சுக்கிறதுக்காகவு அப்டிதா இருக்கு வெளிநாட்ல பாத்தீங்ன்னா அத வச்சு காரு ஆ ம் ஃபுட் குடுக்குறத மொதல் கொண்டு அத ரோபோ வச்சுதா அது பண்றாங்க அது அப் அப்டி என்ன என்னா ஏ அப்டி பண்றாங்கன்னு நமக்கு அவ்ளோவா தெரியாது
ம் ஏன்னா எனக் தெரிஞ்ச வரைக் கும் ஆ மினிமா இந்த ஏ ஐ அந்த ரோபோட்ல்லா பாத் தீங்ன்னா அது வந்து ஒரு மிஷின் அதுக்கு வந்து அதுக்கு எந்த உணர்வோ அதுக்கு இந்த சோர்வடையதோ அந்த விஷ்யோல்லா கெடையாது மக்கள் தா மனிஷ் ஷயங்கள் தா வந்து சோர்வடைஞ்சிருவாங்க ஒரு நேரத்துக்கு அப்றோ அவங்களால ஆ ஒ ஒரு வேலைய ஒழுங்கா செய்ய முடியாது அவுங்களுக்கு ஓய்வு தேவ அவுங்களுக் கு வந்து பாத்தீங்ன்னா ஆ ஆ லீவு வேணு பல வேலைகளுக்கு நடுவுல பல தடைகள் வர்றதுக்கு நெறையா வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த கருவி மிஷின்லா பாத் தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கு இல்ல எந்த ஒரு தேவையு கெடையாது காசு குடுக்க தேவயில்ல லீவு குடுக்க தேவயில்ல ஓய்வு குடுக்க தேவயில்ல நம்ம அது ஒரு வாட் டி இதுதா இதுதா சொல்லி கத்து குடுத்தாக்கா அது அந்த வேலையே வந்து செஞ்சிக்கிட்டே இருக்கு சோ அதனாலயே மனிதன விட வந்து ரோபோட்ட வந்து எல்லாமே இப்போ ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு முக்கிய காரணமா நா நெனைக்கிறே நானு
ம் ஆமா ஆமா நா கூட பாத்ருக்கே
ம் இப்போ பாத்தீங்கன்னாக்கா நெறைய ஆ எல்லாருமே இப்ப முன்ன பஸ்லா பாத்தீங்கன்னா ஏ ஐ வந்து ஒரு சில துறையில மட்டுந்தா இருந்துச்சி இப்ப பாத் தீங்கன்னா சின்ன விஷயத்லந்து பெரிய விஷயத்துல வரைக்கு எல்லா இதுலுயு ஏ ஐ வந்து வந்துருச்சி சோ இப்ப வந்து நம்ம ஏ ஐ கூட வந்து அது கூடவே நம்ம வாழ பழகிக்கணு அத பத்தி நம்ம தெரிஞ்சிக்கிட்டாக்க நம்மளுக்குதா புரோஜனோ நா நெனைக் கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நமக்கு நமக்கு ஆமா நமக்கு தேவன்றப்போ நம்ம அதுகிட்ட பேசியோ அதுகிட்ட எப்டியு நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஓகேவாதா இருக்கு அப்டின்தா நெனைக்கிறே நானு நம்ம மொத்தமா அது கூடயே இல்லாம நமக்கானது என்னவோ அ து மட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்லா ஓகேவா இருக்கு
ம் சூப்பரு ரொம்ப அருமையா பேசுனீங்க உங்களுடன் இந்த பத்தி பகிர்ந்து கொண்டதுக்கு எனக்கு ரொம்ப ந மகிழ்ச்சி நன்றி
நன்றி
ஹாய்